ஹலோ ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ஓகே ஓகே சாப்ட்டாச்சா
சாப்டே நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சுங்க கொஞ்ச சீக்கிரமே ஆயிடுச்சு எல்லா
ஓகே ஓகே மண்டே அதனால சீக்ர ஆயிடு
ஆமா ஆமா மண்டே எனக்கு எப்பவுமே ஸ்கூல் வந்துச்சுன்னா சீக்கிரந்தாங்க ஆயிரு காலையிலே நம்ம எந்திருச்சு காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இதுகள அனுப்புறதே பெரிய வேல
ஆமா கரெக்ட்டு தா நீங்க சொல்றது அவுங்கள எழுப்புறது அத விட பெரிய வேல
ஆமாங்க இன்னிக்ளா அஞ்சு மணிக் எழுப்ப சொன்னா அஞ்சு மணிக் எழுப்புனா அஞ்சே முக்காலுக்கு எழுந்திருக்குது பாத்துக்கங்க
ஆமா நாம அப்ப நாலே முக்காலுக்கு இருந்து எந்திரிச்சு அவுங்கள எழுப்பணு
அஹ் ஆமா அப்டிதா இன்னிக்கி நேரோ பாதி நேரம் போகுது இதுகளோட கொஞ்ச அனுப்புன வெளியில இதுலேங் தள்ளி விட்டா தா கொஞ்ச நம் ஃப்ரீ ஆக முடியு
ஆமா ஆமா ஆமா கரெக்டு நீங்க சொல்றது
என்ன சமையல் இன்னைக்கி
இன்னைக்கி இன்னைக்கி எப்போமே எங்க வீட்ல மண்டே வந்து சாம்பார் தாங்க
ஓகே ஓகே
சண்டே வந்து நான்வெஜ் எடுத்திருப்போம்ல ஆமா மண்டே எப்போமே சாம்பார் சாம்பாரோட உருளக்கழங்கு இல்லாட்டி வெண்டிகா இன்னைக்கு சேப்பக்கழங்கு வச்சு குடுத்து உட்டுருந்த
ஓகே ஓகே ஓகே
அந்த மேடம் சேப்பக்கிழங்குண்ணா புடிக்காது அவுங்களுக்கு
ஆஹா ஏன் அது நல்லாதான இருக்கு
நல்லாதா இருக்கு அவுங்களுக்கு அதாவது பார்த்தோனே சாப்படலா மாட்டாங்க எதையுமே சாப்பறதுக்கு ஆமா சாப்பட்றதுக்கு முன்னாடி எனக் இது பிடிக்காது அப்டின்றவாங்க கோவமே அப்பதா வரு பாத்துக்கங்க
ஆமா சாப்ட்டு நல்லா இல்லன்னு சொன்னா பரவாயில்ல சாப்பிடாமலே சொல்லும் போது நமக்கு
சிமம் அதுக்தாங்க எனக்கு கோவமே வரும்
இருக்கு நம்ம காலையில எந்திரிச்சு கஷ்டப்பட்டு செய்யறதெல்லா அது கொண்டு போயிட்டு ரிட்டன் கொண்டு வரும்போது அதெல்லா பயங்கரமாதா கோவோ வருது
அதேதா பாத் அதனால என்ன பண்றது அது கேக்குறத நம்ம செஞ்சி குடுக்கணுன் தோணு அப்டி எவி கேட்கறது எல்லாமே லெமன் ரைஸ்சு கேர்ட் ரைஸ்சு அதல என்னதா சத்து இருக்க போது
ஆமா இங்க ஏன் பையன் அந்த மாதிரி ரைஸா கேட்பான் ஏன் பொண்ணு கொழம்பு பொ பொரியல் அந்த மாரி கேட்பா
அ ஆளுக் ஒன்னு
ஆளுக்கு ஒண்ணு எப்டி செய்றது இன்னைக் காலையில கூட அதுக்குதா எனக்கு புடிச்சது மட்டு நீங்க செய் செய்ய மாட்டேங்கற நீ அக்காக்கு புடிச்சது மட்டு செய்ற
அது ஒரு பிரச் சனயாகுங்க எங்க வீட்டுல ஒரு ஒரு பொண்ணுதா
ஆ
இருந்தாலு அவங்க அப்பா கூட புத் தூது போடுவா அப்பாக் புடிச்சது மட்டு்தா நீங்க செய்றீங்க எனக் புடிச்சது செய்ய மாற்றீங்கன்னுவா இங்க இருக்குறது மூணு பேரு மூணு பேத்துக்கு மூணு மூணு தனி தனியாவா செய்ய முடியு அப்டினு இங்க எனக்கு டயட்டுன்றதால நா டயட் எனக்கு இந்த இந்தஸமாரி வேற எதுவும் சாப்ட மாட்ட நானு எனக்கு தனியா செய்யிணு இவுங்க ரெண்டு தனியா செய்யணு அப்டினு செஞ்சோம்னா ஆமா எனக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல தைராய்டு வேற இருக்குது
சரி
அதுனால சரி நம்ம ப்ரோட்டீன் ரிச் எடுக்கணு அப்டினு சொல்லிட்டு டாக்டர் கொஞ்சோ அட்வைஸ் பண்ணாங்க
என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க ஃபுட் எல்லா
பூட்டாங்க காலையில வந்து என்னன்னா பாசிப்பயிற ஊற வச்சுடுவேங்க நைட்டே
நைட்டு பாசி பயிரு எதுக்கு நைட்டே ஊற வெக்கணு
அத அப்டித்தா ஊற வச்சிருவ காலையில எந்திரிச்சு அத வந்து கொஞ்சோ ஒரு ரெண்டு சில்லி அ பச்ச மொளகா போட்டு இஞ்சி போட்டு சீரகம் போட்டு அரைச்சிருவேங்க ஆமா
ஆ அது இன்ஸ்டன்டாவே செய்லாமே அது ஒரு கால் மணி நேரம் ஊறுனா போது பாசி
எனக்கு காலைல வெள்ளன்ன எந்திரிக்கனுங்க அதுனால கொஞ்சோ இதா இருப்பே நானு காலையில நைட்டே ஊற வச்சிரு நைட்டு ஒரு பய் எப்டியு பத்தரை ஆயிரு படுக்குறதுக்கு பத்தர மணிக்கு நா நைட்டே ஊற வச்சிருவே அதோட கொஞ்சோ சோளமு ஊற வச்சிருவேங்க சோளம் போட்டு அது ரெண்டையு ஊற வச்சு இந்த மாதிரி இட்லி தோச ஊத்திப்பே அப்டி இல்லாட்டி என்னைக்காது சுண்டல் அவிச்சி சுண்டல் சாட்டுப்பே இல்ல அப்டினா நம்ம இது ஓட்ஸு இருக்கு பாருங்க ரொம்ப சோம்பேறியா இருந்துச்சின்னா ஓட்ஸ கொஞ்சோ ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு ரெண்டு முட்டைய ஒடச்சு போட்டு அதுல ரெண்டு காய்கறிய கட் பண்ணி போட்டு ஒரு ஆம்லேட்ட போட்டுருவே
ம் ம்
அப்றோ இது இருக்கு பாருங்க பார்லி பார்லி ஆமா பார் யையு இதையு கொஞ்சோ ஊற வச்சிருவே கொஞ்ச நேரோ பார்லி ஒரு பங்குன்னா பாசி ப பருப்பு வந்து பயரு வந்து ரெண்டு ஒரு மடங்கு கூட எத்துப்பே
ஓகே நாங்க காலையில எப் ப்போமே ரைசு அதுக்கப்பறோ வந்து கொழம்பு பொரியல் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸு அந்த மாதிரிதா ஈவ்னிங் டைம்ல வந்து என் ஹஸ்பண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆ சிறுதானியந்தா அது வந்து ஈவ்னிங்கா நாங்க வந்து அந்த திணை பொங்கல் அந்த தக்காளி சாதம் வரகுல தயிர் சாதம் அந்த மாதிரி ஆமா ஆனா என் ஹஸ்பண்ட் காலையில ஏழு மணிக்கே கெளம்பறனால அவரு இங்க சாப்ட மாட்டாரு அவர் ஆஃபீஸ்லதா சாப் போடுவாரு ஆமா அதனாலதா நாங்க ஈவினிங் வந்து ம் அ ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லா சாப்ட்ருவோ ஆமா அதனால ஆமா அதனால நாங்க வந்து சீக்கிரமா செஞ்சு ஜீரணம் ஆகாது அந்த மாதிரி எல்லா கெடையாதில்ல அதுக்கப்புறோ அந்த இத முடிச்சிட்டு நாங்க கிரௌண்டுக்கு போவோ கொஞ்ச நேரோ அங்க டைம் ஸ்பெண்ட் போனு பசங்கங்கெல்லா விளையாடுவாங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கா இல்ல செவன் ஓ கிளாக் போனனா ஒரு எயிட் தேர்ட்டிக்கா வருவோ வந்துட்டு அப்பற பால குடுத்துட்டு கொழந்தைங்களுக்கு அப்பற தூங்கிடுவோ
சூப்பருங்க அதுதா உனக்கு உங்களுக்கு வந்து நா ஃபஸ்ட்ட் வந்து என்ன பண்ணேனாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் போது எய்ட் டு எய்ட் வச்சுக்லா மார்னிங் எயிட்டு சாப் எப்படின்னா நைட்டு வந்து டின்னர் எயிட்டோட முடிக்கிற மாரி நா வச்சிக்குறுவே பாத்துக்கங்க
ஓகே
இப்ப டியூஷன் போறனால பாத்தீங்கன்னா என்னால அத வந்து கன்டினியூ பண்ண முடிய மாட்டுது
என்ன படிக்கிறாங்க பொண்ணு
பொண்ணு டென்த்து படிக்கிறாங்க
ஓகே
இந்த இயர் டென்து டியூஷன் வேற போய்ட்டு இருக்காங்க நா டியூஷன் எடுத்துட்டுருக்கே அதனால நம்மளுக்கு வந்து அது செட் ஆக மாட்டுது
ஆமா அத எல்லாரு ஒரே டைமுக்கு கிளம்ப மாட்டாங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு டைம்க்கு வர
எட்டே கால் வரையு இருப்பாங்கங்க எட்டா கால் வரையு இருப்பாங்களா அதனால நம்மளுக்
அதுக்கு மேல நம்ம எந்திரிச்சு சமச்சு அதுதா நானு எ பச பசங்கள டியூஷன் அனுப்ச்சிட்டுருந்தே
ம்
இப்ப நா போறது ரொம்ப தூரமா இருந்ததுங்கறதுனால நா ஸ்டாப் பண்ணிட்டே இப்ப நானே சொல்லி குடுக்குறே ஆனாலு ஹிந்தி டியூஷன் போட்ருக்கே வெளிய
ஆ
அப்போ அது கிளாஸ் டைமிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கா நம்ம வர்றதுக்குள்ள இவங்க வர்றதுக் குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிடுனு சாயங்காலமே நா எ பொண்ணு ஃபிப்து படிக்கிறா எ பைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஆமா
ஓகே ஓகே எங்க வீட்ல இதுதா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளில நா அனுப்றே டியூஷன் பாப்பாவ ஏன்னா அது வெளிலலா போய் படிக்காதுங்க என்கிட்ட மட்டுதா படிக்கு பாத்துக்கங்க
இவங்க என்கிட்ட உக்கார மாட்டறாங்க அம்மாங்றத னால அப்டிங்கறனால தா டியூஷன்கே அனுப்புனே அது என்னன்னா அவுங்க டியூஷன் மிஸ் கொஞ்சோ வீடு மாறி போய்ட்டாங்க அவுங்க மாறிப் போகவுமே எ ஹஸ்பண்ட் காலேல ஏழு மணிக்கு கிளம்பனாருனா ஈவ்னிங் சிக்ஸ் தார்ட்டி ஆயிடு இவங்களுக்கெலா ஸ்கூல் வந்து டூ தேட்டிக்கே விட்டுருவாங்க ஃபுல் டேவே அவ்ளோதா டூ தேட்டி வரைக்குதா அப்ப என் என்னன்னா அவர் வரதுக்குள்ளயே நா கூட்டிட்டு போறது வர்றது எல்லா முடிச்சு வந்து வீட்ல உக்காந்துருக்கும் போதுதா அவரு வருவாரு
ம்
அந்த டைம் இவரு ஏதா ஆஃபீஸ்ல ஆன் டியூட்டி அந்த மாரி போனாருனா டியூஷன் விட்டு பிக் க் பண்றதுக்கு செவன் ஓ கிளாக் ஆகுமா அப்ப அவரு வருவாரு அந்த டைம் ஒவ்வொரு வாட் இவரு ஆண் டியூட்டி போயிட்டாருன்னா எனக்கு வந்து அந்த ஈஷேர்ல போக கொஞ்ச பயமா இருக்கு
ஆமா ஆமா
நைட்ல
ஆமா ஆமா கஷ்டந்தாங்க தனியா போய்ட்டு கூட்டு வரதெல்லா கஷ்ட் தா எனக்குமே அதனால தாங்க டியூஷ் சன் வந்து கொஞ்ச தூரமா நா அனுப்பவே இல்லங்க இந்த தறவெல்ல ரொம்ப தூர பிள்ளைங்கெல்லா படிக்றாங்க ஆனா நம்ம வீட்ல இருந்து கொஞ்ச தூர இருக்கு பாத்துக்கங்க அது பக்கத்துல சுடுகாடு வேற இருக்குங்களா அது நைட் டைத்துல அதுவா போகணு வரணுன்னும் போது கொஞ்ச கஷ்டமாது இவரு எங்க வீட்லயு எப்டியு சிக்ஸ் தார்ட்டி ஆயிரு வர்ரதுக்கு அப்ப கூட்டிட்டு போகவு முடியாது கூட்டிட்டு வரவு முடியாது அதனால தா பக் பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீட்லயே ஒரு பக்கத்துல ஒருத்த ஒரு பொண்ணு படிச்சிருக்கா அவங்கிட்டயு அனுப்பி வுடுறேன் இது மட்டும் மட்டும் தா போகுது வேற யாருமே இல்ல இதுன்னா கொஞ்சம் தனியா இருக்கனால அவுங்களும் நல்லா பாத்துக்கிருவாங்கல்ல கொஞ்சம் நல்லாவும் கேர் எடுத்து சொல்லி தருவாங்க அதுவும் வந்து அங்க இருந்து அவுங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நா வாசல்ல நின்னேன்னா
க்குறது இது ஒண்ணு நெறைய பேர் இருந்தாங்கன்னா எப் இப்படி அப்படின்னு ஒரு யோசனையும் இருக்கு ஆமா பாப்போ இப்போ நான் போய் என் பொ பொண்ணா பையனா சேர்த்தும் போது ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க அவுங்க வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க நல்லா சொல்லி குடுப்பாங்க இந்த மாதிரி ஒர்க் ஷீட் எல்லாம் குடுப்பாங்க வீட்ல போட சொல்வாங்க ஏழு மணிக்கு அவள படிக்க சொன்னேன் படிச்சாளா அப்டின்னு ஃபோன் பண்ணி வரைக்கு கேப்பாங்க இப்ப அவுங்க வீடு மாத்தி போகவும் இடமும் நல்லா பெருசா இருக்கவும் அவுங்க இன்னும் இன்னும் இன்னும் நெறைய பேர சேத்துட்டாங்க அப்ப வந்து எப்படி பாத்துக் வாங்க அதான் மெயின் ரீசன் ஆ மெயின் ரீசன் வந்து அ இன்னைக்கு அவுங்க எடுக்குறாங்கன்னா அடுத்த நாள் அவுங்க திருப்பி அத எடு எடுக்க மாட்டாங்க வந்தாலும் வரலனாலும் ஸ்கூல்ல எப்படி எடுக்குறாங்களோ அதே மாதிரி எடுக்குறாங்க ஆனா அப்றம் எனக்குமே வந்து போகறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த நடுல ஏன் ஹஸ்பண்ட் ஒரு நாள் போகும் போதே நடுவுல பெரிய பாம்பு வந்துருச்சு அப்படின்னாரு ஆ அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு அதனாலயே
பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான வீட்டுல நம்மளே வச்சு சொல்லி தந்துருக்கலாம் கொஞ்சம் பெருசா ச்சுனா நம்ம நா அனுப்புறலாம் அதுங்கல்லா இது போற வரையும் எங்க வீட்லலா ஹிந்திக்கு போயிட்டு இருந்தா ஹிந்தி ஒரு அஞ்சு எக்ஸாம் எழுதிருச்சு அதுவுமே பக்கத்து வீட்ல தா இருந்துச்சி பக்கத்துல இருந்ததால அது நா வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எய்த் ஸ்டாண்ட்ர்டு குள்ள உன்ன என்னன்ன படிக்கிறமோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுக்கோ அப்டின்டேன் நானு
நா ஃபிஃப்துல தான் போட்டே இருக்கேன் நா இப்பதான் பரீட்சையாவே போட்டிருக்கேன் நா
இவுங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே போயிட்டாங்க ஹிந்திக்கும் போயிட்டாங்க பரத க்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு எங்க பாப்பாக்கு வந்து பரதம் ஆட்
எங்க பாப்பாவும் போயிருந்தா ஆனா வந்து அவுங்க டாடி கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டாடி என்னால அங்க இங்க போக முடியல டாடி அப்படி இப்படின்னு சொ சொல்லவும் அவுங்க பொண்ணு அப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு நிறுத்திட்டாரு ஆனா நல்லா ஆடுவா
ஆ
இப்ப வந்து மத்த பிள்ளைங்க ஆட்றத பாத்தா ஐயோ நம்ம கொழந்தையும் போயிருந்தா இந்த மாரி ஆடி
அ எங்க எங்க வீட்ல பாப் அரங்கேற்றம் வரையும் நாங்க முடிச்சுட்டோம் பாப்பாக்கு ஏன்னா அது ரொம்ப சின்னதுலயே எனக்கு ரொம்ப ஆ ஆடணும்னு சின்னதுல இருந்தே எனக்கு ரொம்ப ஆசங்க டான்ஸ் ஆடணுன்னு சொல்லிட்டு செரி ஓகே நாங்க ரொம்ப இது பண்ணி ஒரு ஒருத்தவுங்கள பாத்து ஒரு மாஸ்டர் பாத்து வச்டோம் கடைசியில பாத் அவுங்க வேற எங்கையோ போயிட்டாங்க பாத்துக்கங்க அப்புறம் வேற ஒரு பொண்ணுட்ட ட்ட போய் சேர்த்து விட சலங்க பூஜை வர்ற வரையும் அந்த சலங்க பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அந்த பொண்ணுக் க்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப் அப்டியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய மாஸ்டரே வந்துட்டாங்க அப்றம் அவங்க போன் பண்ணாங்க இந்தமாரி நாங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்ட்டு உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இவிங்களுக்கு ஆனாலும் கஷ் கஷ்டத்த வெளில காட்ட மாட்டாய்ங்க இங்கிட்டு ஒரு பக்கம் ஹிந்தி டியூஷன் போவாய்ங்க அங்கட்டு அரங்கேற்றத்துக்கு ஆனா அரங்கேற்றப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டாய்ங்க பாத்துக்கங்க காலையில நா சண்டே கூட போயிடுவாங்க பாத்துக்கங்க சண்டே காலைல எயிட் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிடுவாங்க நைட் எப்படி எயிட் ஓ கிளாக் தான் வருங்க பிள்ளைங்க கஷ்டமா இருக்கும் எனக்கு நான்வெஜ் கூட வீட்ல உக்காந்து ஒழுங்கா சாப்ட முடியாது செஞ்சு மறுபடியும் அவுங்க அப்பாக்கிட்ட குடுத்து விடுவேன் இந்த மாரி லஞ்செல்லாம்
ம்
அந்த மாதி அறங்கேற்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா முடிச்சுட்டாய்ங்க அறங்கேற்றத்த
பரவால்ல
தியா ஆமா நைன்த்ல அதா சொல்லிட்டே நைன்த் வரும் போது கம்ப்ளீட்டா எதுவுமே இருக்கக்கூடாது ஓன்லி ஸ்டடிஸ் மட்டுந்தா இருக்கணு அப்டின்னு பஸ்டே சொல்லியாச்சி இப்ப அதுக் அதே மாதிரிதா லாஸ்ட் இயர்ல இருந்து அபேக்காஸ் மட்டு போச்சு
அவுங்க அப்பா ஆனா என்ன சொல்லுவாருன்னா கொழந்தைங்கள சின்ன வயசுலே கஷ் கஷ்டப்படுத்தக் கூடாது நீ கிளாஸ் போட்றதுன்னா சிக்ஸ்த்துல இருந்து போடு இந்த பரிச்சி டியா அதெல்லா வந்து ஃபிப்தல இருந்து போடு அவங்க கஷ்டப்படக்க கூடாது அப்டிங்கிற மாரெல்லாம் சொல்லி அதுக்கப்றோ ஃபிப்த்துல இப்பதா நா போட்டே விட்டுருக்கே இப்பதா எக்ஸாம் வரப்போது இப்ப நா வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுத போன ஆனா எ கூட வந்து பசங்க எல்லா குட்டி குட்டி குட்டி குட்டி பசங்க எதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்கன்னே தெரியமாட்டன்து அவேங்களா வந்து எ வறங்க எழுத்
வீட்ல சொல்றாங்க அதனால படிக்கிறோ எல்
படிக்கிறாங்க அவ்ளோதா ஒரு இன்ட்ரெஸ்ட் கெடையாது ஒண்ணு கெடையாது அத நம்ம எதுக்கு படிக் க்கணுங்கறதாவது அந்த கொழந்தைங்களுக்கு தெரியணுல்ல
அதிருக்குங்க நாங்களே வீட்ல யாரையுமே போர்ஸ் பண்ணலங்க அவிங்களா கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு போறேன்னு சொன்னா சரிப் போ அவ்ளதா எனக்கு பிடிக்குது இந்த கிளாஸ்கு போகணு இப்பவுமே அப்டிதாங்க நா ஒரு டியூஷன் போ சொன்னே அது ஒரு அது ஒரு நா போமாட்டேன்னுச்சு அதோட விட்டுட்டே நானு
ம் டைம் ஆயிட்ச்சுங்ளா
னாலோ தெரிலே
ஆமா டைம் ஆயிடுச்சி
டைம் ஆயிடுச்சுங்களா மறுபடியு கூப்பறீங்களா இல்ல ஓகே
லாஓகே